ஹலோ
ஆ பண்ணாதீங்க
கேக்குதாப்பா
ஆ கேக்குது
சரிப்பா சரிப்பா அப்பறோ ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு நல்லா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க
ம் ஆமாங்க
ம் செரிப்பா ஏதோ கேக்க வந்தீங்கல்லப்பா அப்போ
இன்னு கொஞ்ச நேரோ
பூஜை இது வேற அடுத்தது அடுத்த இது என்ன என்ன சாமி பிடிக்கு உங்களுக்கு
எனக்கு எங்க கொலதெய்வோ அய்யனாரு கருப்புதா எனக்கு புடிக்கு
அப்டிங்தா இப்ப நீங்க போயிட் டு வந்து இப்ப மாலை போட்டுட்டு வருவேன்னு சொன்னீங்கல்ல வந்து ஒரு மாசோ கழிச்சு நீங்க முருகன் கோயிலுக்கு போவிங்ளா
ஆமா ஆமா ஒரு வாரத்துல மாலை போட்டு மறுபடியு முருகன் கோயிலுக்கு போவோ
ம் நா முருகரு சாமிக்குமே நீங்க நாப்பத் தெட்டு நாள் விரதோ இருந்து
இல்ல இல்ல அது இல்ல அது இது வரைக்கு இருந்தது இல்ல நமக்கு கெடைக் கிற டைம் ஏன்னா நாப்பத்தெட்டு நாள்னா அதுவு நம்மளுக்கு வந்து பிப்ர நம்ம நவம்பர் மாசோ த்து வந்து ஆரம்பிக்கணு அப்பதா நாப்பத்தெட்டு வரு நம்ம இந்த ஐயப்பனுக் போறனால நம்மளுக்கு வர மாட்டேங்கிது கணக்கு
ஓ அப்டி சொல்றீங்
ஆ ஆ பிப்ரவரி மாசோ தைப்பூச அன்னக்கி போறது நம்மளுக்கு ஒரு பதினஞ்சி நாளு அப்டிதா கணக்கு வரு
ஓ சேரி சேரிப்பா செரிப்பா செரிப்பா அதுதா நல்லது ஆனா எங்க இப்ப இருக்குற பசங்களா என்னப்பா இல்லப்பா இப்ப இருக்குற பசங்க இது யாரு இந்த மாரி இருக்குறா பரவால்ல நீங்க இருக்குறீங்களே
அஹா எங்கூட இருக்குற பசங்க எல்லாரு அப்டிதா எல்லா இது போட்டு மறுபடியு முருகனுக் போட்டு நடப்பாதயா போயிட்டு வருவாங்க
ஓ நீங்க அதுக்கு முருகருக்குமே வந்து நடப்பா நடயாத்ர அதாது பாதயாத்ர மாதி
ஆமா போன வருஷோ மட்டு கொஞ்சோ போல ஏன்னா சொந்தக்காரங்களா இருந்தாங்களா அதனால செரி பஸ்ல போயிட்டு வந்துர்லா அப்டின்னாங்க செரி பஸ்லயே போயிட்டு வந்தாச்சி இன்னோ இந்த வருஷந்தா அப்டியே போனு
போய்டுவீங்களா
இப்பயு அது முடிஞ்சுட்டு ஒரு ஒரு வாரம் மாலை போட்டு மறுபடியு பழனி போய்ட்டு வண்ட்டு மருதமலை நடந்து போனோ
ஓ நடந்துனா நீங்க ஒங்க ஒங்க வீட்ல இருந்தே நடந்து போயிடுவீங்களா கேக்குதாப்பா
ஹலோ
ஹலோ கேக்குதாப்பா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ சேரி சேரி இல்லப்பா நீங்க அதுக்குமே உங்க வீட் ல இருந்து நடந்தே போயிடுவீங்ளா
ஆமா வீட்ல இருந்து நடந்து போவோ போன வருஷ நடந்து போல சே அதனால நா போய் மருதமல மட்டு மருதமல எங்களுக்கு பக்க தானே
ஆமா
எங்களுக்கு இங்க இருந்து எவ்ளோ ஒரு எவ்ளோ கம்மியாதா கிலோமீட்ரு நுப்பத்த நாலு கிலோமீட்ருதா வரு அதனால நாங்க ஃப்ரெண்டுங் கூட அப்டியே நடந்து போய் அங்க போய்தா நா மாலையை கழுட்டுனே
ஓ சேரி சேரிப்பா
ஏன்னா சும் நடந்து போணும்னுதா ஆச ச ப மருதமல நடந்து போய் டு வந்தர்லான்ட்டு நடந்து போனோ
சேரி சேரி செரிப்பா சாப்பாட்லா செஞ்சு எடுத்துப்பீங்ளா
இல்ல இல்ல நாங்க நைட்டுதா நடப்போ நாங்க நைட்டு நடந்தனா எங்களுக்கு ரெண் டு மண்நேரத்துலலா அங்கே எறுதிருவோ அதனால சாப்பாடுல எதுவு கெடையாது அங்க போய்ட்டு எதோ ஒன்னு வாங்கி சாப்டுட்டு
ஓ ரெண்டு மணி நேரத்துலே ந முடிஞ்சிருமா
ஆமா ரெண்டு மணி நேரொந்தா அவ்ளோதா அவ்ளதா அதுக் நல்லாகாது எங்களுக்கு காலையில ஒரு அஞ்சு மணி நடக்க ஆரபிச்சோம்னா எட்டு மணிக்குல்லா போயிர்க்கீங்க
ஓ அப்டி சொல்றீங்களா நா நினைச்ச ரொம்ப நா ரொம்ப நேர ஆகு போல இப்ப கால்லா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சாயந்ர வரைக்கு ஆகும் போல அப்டின் நா நெனச்சே
மருதமலை குலா எங்ளுக்கு கம்மிதா பழனிக்குதா எங்ளுக்கு ஒரு வார ஆயிரு
ஆ ஆ சரி சரி சரிக்கா ஆ அதுதா ம் அங்கங்க வந்து ஸ்டே பண்ணுவாங்க ல
ஆமா ஆமா
ம் செரி செரி செரிப்பா
அ
சேரிப்பா
மித்தபடி எல்லா வருஷமு அம்மா ஆ போயிடுக்கோ போயிருக்கோ கொலதெய்வோ கோயில் எல்லா வருஷமு அம்மா கூட மருதமல போய்ட்டு வந்துருக்கோ நடந்தே போய்ட்டு ஆ அம்மா வருவாங்க நடந்தே தா போவோ
அம்மாவு உங்க கூட நடந்து வருவாங்களா ஓ சேரி சேரிப்பா
அப்பா இருக்குமா அப்பா விடமாட்டாரு
ஏ நடக்க விடமாட்டாங்களா
இல்லே சாம் கோயிலுக்கே விட மாட்டாரு இப்ப சாமி பத்தி அவ்ளோக்கா அவருக்கு இல்ல
ஓ அப்டியா எந்த சாமியுமே கும்புட மாட்டாங்களா இல்ல ஓ அப்டியா
ஒரு பொட்டே வைக்க மாட்டார் பொட்டு வெச்சு நாங்க இது வரைக்கு பாத்ததில்ல
அதாவது குங்குமோ விபுதி அந்த மாரி
ஆஹா அந்த மாரில எது வ வக்கவே மாட்டாரு அவரு அப்பா சாமி கும்பிடபோது மட்டு தா அவரு விபூதி வப்பாரு அதயு வெளியிலே வன்ட் ட்டாங்கன்னா அழிச்சுருவாரு
ஓ அவுங்க அப்பா கும்புடும்போ
ஆ அவுங்க அப்பாதா அவருக்கு தெய்வோ அப்டிங்குவாரு
ஓ சேரி சேரி சேரி அப்பாக்கு நம்பிக்க இல்ல போலல
ஆமா நம்பி
சாமி மாரியனா ஆ சேரி சேரி சேரிப்பா ஆனா உங்களுக்கு மட்டு எப்டி வந்தது
நாங்க எங்கயே அம்மா மூலியமா எங்களுக்கு வந்தது எங்க மூணு பேத்துக்குமே சாமி நம்பிக்க இருக்கு நாங்க மூணு பேருமே மழ கூட்டு போவோ ஐயப்பனுக்குல்லா அ அவங்க ரெண்டு பேரு ஐயப் தனுங்க மட்டுதா போடுவாங்க நா ஒருத்த மட்டுதா முருகனுக்கு சேத்
ஓ சேரி சேரி சேரிப்பா ரொம்ப நல்லது
ம்
ம் அப்ப நா ஃப்ரெண்ட்ஸ்மே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்தான்ல
ஆமா ஆமா
நல்லா நல்ல ஒரு சர்க்கிள் கெடைச்சிருக்குல்ல
ஆமா அவங்க மத்தபடி வேற விஷ் த்தினா விட்ருவாங்க ஆனா சாமி விஷயன்னு வந்துடுச்சுனா எல்லா எல்லா நல்லபடியே கூப்பிடுவானுங்க விநாயக சதுதி எல்லாமே நாங்க ஒருக்காதா பண்ணுவோ
ஓ அப்படியா விநாயகர் சதுர்த்திகல்லா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்களா
அஹ இங்க ஏரியாக்கு வந்துருவோ இங்க இங்க இங்க வண்ட்டு அ வண்டியலா ஒட்டுக்க நாங்களே காசு போட்டு வசூல்லா பண்ணி நாங்க விநாயகர் வப்போ
சேரி சேரி
அப்றோ எங்குளுக்கு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஃபங்க்ஷன்லா வப்பாங்க
செரிப்பா
அதுக்கு எல்லாமே நாங்க எல்லா ஒட்டுக்கா தா பண்ணுவோ ஃப்ளெக்ஸ் எல்லா அடுச்சு எல்லாமே பண்ணுவோ
சேரி சேரி சேரி
ஆ ஐயப்பனுக்கு வருஷா வருஷ எங்க கோயில்ல பூஜ வைப்போ மா அம்பல பூஜன்னு வைப்போ நாங்க வருஷா வருஷ் இது முப்பத்தி ரெண்டாவது வருஷோ
ஓ ஒங்க கோயில்ல பண்றது முப்பது ரெண்டாவது வருஷம்
ஆமா எங்க குப் ப எங்க பழைய குருசாமிலேந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோ அப்டியே கடபுடிச்சு கடபுடிச்சு வண்ட்ருக்குறோ
ஒ சேர் சேர் சேரி
ம் ம் இந்த வர்ஷோ எங்க வீட்ல எங்க வீட்ல அம்பல பூஜ வெக்கலா அப்டின்னு
அப்டின் பிளான் பண்ணரு
ஆமாங்க அது டக்குன்னு ஒரு பூஜைக்கு போ போது கேட் ட்டே சாமி இந்த மாரி பூஜ வெக்கலாமா பூஜ வெக்கலான் இக்குறே அப்டின்னே
ம்
செரி அவங்க வாயிலேருந்தே டக்குன்னு அம்பள பூஜ வச்சுடு அப்டிண்ட்டாங்க
செரிப்பா
சேரி எதுக்கு அவுங்களே சொன்ன மாரி கொட்டுன்ட்டு அம்பள பூஜயே வெச்சர்லாண்ட்டு அப்டியே ஓக்கேன்ட்டோ நா நார்மல் பூஜா தா நெனைச்சே ஆ இந்த வருஷோ
ஓ நா நார்மல் பூஜ வேற அம்பள பூஜ வேறயா
அ அம்பல பூஜன்ன இந்த வாழ மரொ வச்சு கோயிலாட்ட கட்டி நடுல ஐய்யப்பன வெப்பாங்க நார்மல் பூஜன்னா வெறு ஃபோட்டோ மட்டுந் தா வெப்பாங்க
ஓ அப்டிய இந்த வாழமரொ வந்து வீட்டுக்குள்ள கட்டுவாங்களா
ஆ வீட்டுக்குள்ள கட்டுவாங்க
ஓ செரி நா அந்த மாதிரி நா பார்த்தது இல்ல கேள்விப்பட்டது கூட இல்ல
ஆ கோயில்ல தா வெப்பாங்க இந்த பொண்ணுங்க இருக்கிற வீட் கீழ அவ்வளோக்கு வைக்க மாட்டாங்க வைக்கக் கூடாதுன்னு வாங்க அவ்வளவு
சே ஓ சேரி சேரி சேரி
அ வயிசு பொண்ணுங்க இருக்க வீட்லிலா வெக்கூடாது சேர் நா எங்க வீட்ல மூனு பசங்க தான
ஆ
அதுனால நம்ம வெச்சர்லா அது மொட்ட மாடி கொஞ்சொ நல்லாவு இருக்கு மாடியிலயே வச்சு விட்டுருவோ
ம்
அப்டின் சொல்லி இந்த வர்ஷோ பிளான் பண்ணிருக்கோ
சேரி சேரி சேரி பண்ணிடுங்க நீங்க பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்டின்னா நீங்க அத ட்ராப்
ஆமா அதெல்லா பண்ண மாட்டே இந்த வர்ஷோ கண்டிப்பா வெக்கறெந்தா அது இந்த வர்ஷோ விக்குரகொ வேற வாங்கறாங்களா எங் கோயிலுக்கு
ஓ புதுசா வாங்குறாங்க
அ புதுசா சாமி வாங்கறாங்க அந்த சாம் ஆ அமௌண்ட்ல்லா ஷேர் பண்ணி எல்லா வாங்கறாங்க செரி நா கேட்டேனெ வாங்கு நா ஃபஸ் டி கேட்டே எ வீட்டுக்கு செலதா வரணு அப்டின்னு சேரி நம்ம செலய கொண்டு வந்தர்லா அப்டின் சொல்லி ஓகேன்ருக்காங்க
அப்டியா ம் ரொம்ப நல்ல விஷயந்தான்ப்பா நீங்க அதா பூஜ ந பூஜ நல்லபடியா நடத் துட்டீங்கன்னா அதுக்கப்றமா உங்களுக்கு நல்லது லைஃப்ல நல்லதேதா நடக்கு
ஆமா ஏன்னா எங்க புது வீட்டுக்கு வந்து இதுவரைக்கு பூஜ வச்சது இல்ல பழய வீட்ல நா ஃபர்ஸ்ட் வருஷ மால போகும் போது எனக்கு கண்ணி பூஜ வச்சாங்க நீ சொந்த வீட்டுக்கு வந்து நா இதுவரைக்கு வச் வச்சது இல்லயா சே அதுனால இது ஆ அதனால இது வச்சு உட்டர்லா அப்டின்னு சொல்லி
ஓ இப்ப சொந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா
ஆமா ஆமா வீடு கட்டி வந்துருக்கோம்மா இந்த வீட்ல இது வரிக்கு நாங்க எதுவு பண்ணதில்ல
ஓ
செரி ஐயப்பனு கொண்டு வந்தனா இது எங்க சைட்லா மூணு நாள் வைப்பாங்க ஐயப்பன பூஜையிலேருந்து செரி மூணு நாளாச்சு ஐயப்ப இருக்கட்டோன்ட்டு ஆமா ஆமா மித்தவங்கள ஒரு நாள் தா நாளைக்கு வந்து எடுத்துட்டு போய்டுவாங்க ஆனா இவங்கலா மூன் நாள் வப்பாங்க சரி அந்த மூன் நாள் ஐயப்பா நம்ம கூட இருப்பாரு
நல்லதுதான்ப்பா நல்லதா ஒரு நல்ல ஒரு நல்ல வைப் வருல்ல
ஆமா ஆமா ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு அந்த பூஜைனாலே கல கலன் இருக்கு ம்
ம் நல்லா பாட்டு பாடிட்டே இருப்பீங்கல்ல
ஆமா நல்லா அப்டியே ஒவ்வொருத்தனா பாட்டு பாடிக்கிட்டே இருப்போ மாத்தி மாத்தி பாடுவோ
அப்டிங்களா எல்லா எல்லா சாமி பாட்டு பாடுவீங்க இல்ல
எல்லா சாமி பாட்டு பாடிருவோ பஸ்ட் விநாயகர்ல இருந்து ஆரபிச்சு லாஸ்டா கருப்ப வந்து அப்ற முடிச்சிருவோ
முடிச்சுட்டு அப்புற கடைசியா அந்த பதினெட்டு படி பாட்டு பாடுவீங்க இல்ல
ஆமா ஆமா அடுத்து லாஸ்டா ப ப படிப்பாட்டு பாடிருவோ
சேரி சேரி அதோட முடிச்சிருவீங்க இல்லப்பா
ஆமா ஆமா
ம் சேரி சேரி சேரி செரிப்பா செரிப்பா ரொம்ப சந்தோஷ நல்லபடியா இந்த வருஷ நல்லபடியா பூஜ பண்ணுங்க சரியா பூஜ பண்ணிட்டா அதுக்கப்ற உங்களுக்கு எல்லா நல்லதே நடக்கு சரியாப்பா ம் செரிப்பா செரிப்பா ஒடம் பாத்துக்கோங்க நல்லா சாப்டுங்க செரிங்களா ம் செரிப்பா சரிப்பா நல்லா படிங்க லீவ்ல நல்லபடியா வெளில போனா போயிட்டு வாங்க செரிப்பா செரிப்பா சேரிப்பா வச்சுட்டுமாப்பா
ஆ ஆ ஓகே ஓகே
ஓகேப்பா ஓகேப்பா பாய்ப்பா
ஆ ஓகே